ஹலோ வணகம் தோழி சாப்ட்டே நீங்க சாப் ட்டிங்களா நா வந் ந்து தோ இது இட்லியொ சாம்பாரு சாப் க்கா நீங்க
பாடு ரசம்
அப்டியா ஆமா நைட்லெஸ் டிஃபன் தான் சாப்டுவேன் நீங்க சாப்பாடு சாப்பிட்றீங்கள
ஆமா நா சாப் பானா சாப்பறோம்
உம் செரிஸ்
அ ரோட்டி எல்லாம் சாப்படுறது இல்லையா நீங்க
இல்ல இல்ல அவ்ளவோ ரோட்டி எல்லாம் சாப்பிட ஏன்னா மைதா இல்ல அதெல்லாம் அதனால அது இந்த மைதா ஐட்டொல்லா நான் சாப் ப்பட மாட்டேன் வேணுன்னா வந்து கோதும ரொட்டியிலாம் அது சாப்புடுவேன் அது ரொம்ப ஹெல்தி தானே அது சாப் ப்டுவேன்
ஆஹ்
இந்த இந்த நொறுக்கு தீனி அவ்ளோல்லாம் சாப் ப்பட மாட்டேன் எனக்கு புடிக்காது இந்த குர்குரே அந்த இது எண்ண ஐட்டம்லாம் நான் அவ்ளோவா சாப்ட மாட்டேன் நான் சாப் ப்ப கொஞ்சம் ஹெல்தியா தான் சாப்பிடுவேன் சிஸ்டர் உம் நீங்க சாப்புடுவீங்களா சிஸ்டர்
புடுவேன் அவ்ளோவா சாப்பா ப்பட மாட்டேன்
ம் உம் செரி செரி செரி நீங்க இந்த சிக்கனோட ஐட்டம் எல்லாம் சாப்டுவீங்களா...
ஆஹ் அதெல்லாம் சாப்டுவே... சிக்கன் எல்லாம் சாப்டுவே.. நீங்க சாப் அப்புடிங்களா
ஆஹ் நா சாப்டுவ சிக்கன் ஐட்டம் சாப்டுவ அதுவும் ஃப்ரெஷ்ஷான சிக்கன் இருந்தாதா நா சாப்டுவ இந்த கோழிக்கறிலல்லாம் கொஞ்சோ கலப்படம் இருக்கு அதனால நானு வந்து அவ்வளவா சாப்ட மாட்ட பிரெஷ் ஆஹ் இருந்த தா நா சாப் சாப்படுவே
அது ஃப்ரெஷ்ஷா வருது நம்மளு எப்படி தரும் கடையில இருகேண
இல்ல இல்ல அது ப்ரெஷ்ஷாவே நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம அது வந்து எப்படி சொல்றது உங்களுக்கு நாட்டு கோழி சாப்பலாம் இல்ல இல்ல நாட்டு கோழியில தானே ஆமா இல்ல இல்ல நாட்டு கோழியில தா பெஸ்ட்டே அதா பிரெஷ்ஷானா சிக்கனு
அது இப்போ எங்கங்க நெறைய அதெல்லாம் சேக்க மாட்டாங்க அது ரேட் குடயவா கொஞ்
கொஞ்சோ அதிகோ ஆமா என்னப் பண்றது ஹெல்தி பாக்கணுல நாம
ஆமா நெறய கடைல அதல்லா விக்க மாட்டாங்க நார்மல் கோழி தா விப்பாங்க
கரெக்டா சொன்னீங்க அந்த முட் ட்டல்லா சாப்டுவீங்களா நீங்க
ஆஹ் முட்டய்ல்ல சாப்வே அது முட் ட்டயில நெறைய வெத ஒரே முட்டைய அவிச்சு சாப்ட மாட்டே நெறைய டிசைன் டிசைனா பண்ணி சாப் ப்டுவ
அப்டியா சரி சரி ச சரி சரி நா வந்து எனக்கூ முட்டைல வந்து ஆம்லன் தா ரொம்ப பிடிக்கு
அதுனே எனக்கு புடிக்கு அதுல வெங்காயொ போட்டு சாப்டுவோல்ல அதா ரொம்ப க்கு நீங்க சாதா போட்டு சாப்டுவிங்களா
இல்ல எனக்கு வெங்காயம் போட்டுன்னா ரொம்ப நல்லா இருக்கு ஏன் சாத கூட நா சாப்டுவே எ என்னன்னா சாதோல எனக்கு வந்து சீக்ரோ வேணுனா சாதா சமைச்சீடுவே சரி கொஞ்சோ மசாலா போட்டு சமைக்கணுனா இந்த வெங் ங்கயல்லா போடுவ நீங்க எப்டி சமப்பீங்க
நாங்க அதேதா மேம் வெங்காயொ உப்பு பெப்பர் மட்டுந்தா போடுவ நானு
அப்டியா
ஆமா ப முட்டைலயா வெங்காயத்த போட்டு கல்கி அப்ரோமா தா போடுவ எப்போய் முட்ட போட்டு அதுக்கு மேல வந்து வெங்காயொ போட மாட்ட ரெண்டுக் மொதல்ல கல்கிட்டு அப்புறமா தா போடுவ அது அவ் முட்ட சாப்படாத சாப்டுவிங்களா நீங்க
ஆ முட்ட சாப் படுல்லா சாப்புடுவ ஏன்னா அவ்ளோ அவ் ஆ ஹலோ கேக்குதா முட்ட சாப்பாடுல்லா சாப்புடுவன் நா ஆனா எனக்கு வந்து இம் அ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா செஞ்சி
அப்படியா அத முட்ட சாப்பாடுலேயோ கேரட் அந்த மாதிரி எதாச் போட்டு சாப்டுவிங்களா
ஆமா ஆமா ஆமா நீங்க எப்டி சர் செஞ்சு சாப்டுவீங்க அப்டியா சேரி சேரி நா வந்து ம் தெக் க்க தெரியு எனக்கு துணி ஆனா வந்து அவ்ளாவா தைக்க மாட்ட
அப்டியா பேக்கு அதெல்லா தெய்யுமா தைக் கிறதுக்கு
ஆ தெரியு ஆனா வந்து கட் பண்ணி குடுத்த ட்ரெஸ்சு தைப்ப ஆஹா கட்டிங் தெரியாது எனக்கு டெய்லரிங் தெரியு ஆனா கட்டிங் இன்னு நா கத்து க்வே இல்ல
ஆ நா கூட அதுதா எனக்கு க கட் இப்ப அந்தட்டு லக்கேன் அந் தெக்க தெரியு ஆனா
ஆ
ஆ டிசைன் எல்லா எ நீங்களே கட்டிக்கினிங்களா இல்ல கம் போனீங்ளா
இல்ல இல்ல ஒரு த்ரீ மந்த் போனோ ம் ம் த்ரீ மன்த் போனோ அதுக் அதுக்கப்றோ வந்து அ எனக்கே க கொஞ்சோ பர்ஷ்னலா ஆ கொஞ்சே இருந்திரிச்சா அதனால நானு ஸ்டாப்
அ அங் இங்க மூணு மந்துகுள்ள நீங்க கத்திகில்லயா கட் பண்ண
ஸ்டார்டிங்க எனக்கு மிஷின்ல தா விட்டாங்க ஆ மூணு மாசசோ வந்து அடிச்சுனே இரு வந்து அதுக்கப்றோ வந்து அவரு அவங்க கட் பண்ணி குடுப்பாங்க அதுக்கப்றோ நா தச்சினு இருப்பே ஆனா எனக்கு அவ்ளோ வ டச்சு விட்டு போச்சு ம்ஹூம் இப்ப வந் ந்து மிஷின் அடிக்க தெரியு ஆனா கட் பண்ணி குடுத்தா தப்பே இப்ப அவ்ளோவா ஞாபகம் இல்ல ஒரு தடவ சொல்லி குடுத்தா நா தப்பேன்
அப்டியா யோ அதா இப்பத் தைக்கறதுல்ல ஆனா ஏனா தைக்கு னா தைப்பிங்க
ம் ஆமா ஆமா ம் ம் உங்க நீங்க எப்டி
னோ நா வந்து ஓன்டற வருச அப்டித்தா போனே நானு தெக்கறதுக்கு கத்துக்கத்துக்கு போனேன் அப்புறமா யூடியூப்ல பாத்து அப்படியே கத்துக்கிட்டே போன்ல பார்த்து
அப்படியே யூடியூப்ல நிறைய வருது இந்த சமூக வலைதளங்களில ம்
ல அதுலயே நல்ல டிசைன்ஸ் எல்லாம் வருது எப்படி கட் பண்றது எந்த மாதிரி கட் பண்றது அதெல்லாம் ஃபோன் ல்லயே வர்
ஆமா கரெக்டா சொன்னிங்க அதலய நான் பார்த்து நான் கட் பண்ணலாம் அர மாரி ன்னும் வேற ஏதாவது உங்களுக்கு கை தொழில் வருதா
இல்ல அதுமா அது வேறந்து பூ கட்டட்டலாம் அப்புறமா கைல எத்து குட்டி மாதம் எ த்தி போவங்களாது து கூட போட்லாம்
ஓஹோ அதுவா ஓகே ஓகே ஓகே எனக்கு அவ்வளவா தெரியாது ஆனா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் இல்ல இல்ல அவ்ளவா தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் போடுவேன் ஆனா
ஆ அது கூட போன்ல பாத்து.
ன் ஆனா இந்தியன் டிசைன் ந வ அப்படின்னு உங்களுக்கு நல்லா போட தெரியுமா?
ஆ ந நான் இப்பதான் போன்ல பாத்துக்கத்துக்கிட்ட
அப்படியா அப்படிலாம் நீங்க கல்யாண பொண்ணுங்கல்லாம் போடுவீங்க லா
இல்ல இல்ல நான் நான் போடுவேன் எங்க ஃபேமிலி அப்படியே சிஸ்டர் அப்படி போடுவேன் அவ்வளோதா. வெளிய வெளியேந்துயாராச்சும் வந்த போடுவ அவ்வளோ த
அப்படியா
ரொம்ப தெரியாது கொஞ்சம் சிம்பளா எது போன்ல பத்தே ஆ போடுவேன் அவ்வளோதான்.
அப்படிய உம் பரவாயில்ல அதாவது கத்து த்தி இருக்கிறீங்களே பரவ பரவாயில்ல பரவாயில்ல துணி தக்க தெரியும் மேந்தி போட தெரியும் பரவாயில்ல இந்த கை கைத்தொழில் நல்லா தெரிஞ்சு வெச்சுக்கிறீங்களா அதுவே போதும். உம் உம் வேற ஏதாவது தெரியுமா உங்களுக்கு
ஹலோ
இல்ல வேற ஏதாவது கைத்தொழில் தெரியுமா உள்லா
கட்
அப்படின்னா நீங்க மேந்திதான் போடுறீங்களே இந்த அழகு மையத் ல போய் சேர்ந்தர்லாம்ல.
பாக்க சும்மா ஏதோ போடுவ அவ்வளோ
இல்ல இல்ல அங்க பயிற்சி குடுக்குறாங்கள அந்த அ
ஆமா அதுக்கெல்லாம் போகணும் ஆமா அதுக்கெல்லாம் போறதுக்கு டைம் இல்ல இதுவே நான் ஒர்க்கா ஹொம் முன் தான் செறனே
ஆமா ஆஹ் செரிங்க ஸ்
அஹ்ஹ அங்க போய் கத்து போணு
உம் சமையகல்லா தெரியுமா உங்களுக்கு
ஆஹ் செமக தெரியு அது கத்துக்குனா கூட இப்பே எங்க வெளியே போறதுக்கே அ இங்க இருந்து வர மாத இருந்து வேற ஊர்ல இருந்து வருது திரும்ப இங்க இருந்து நாம போனோ இங்க போறதுக்கு அதனால
சொன்னீங்க ஆமா ஆமா அதா கொஞ்ச இதுவா இருக் கு உம் த்துக்குட்டு ஆனா இப்பே உங்களுக்கு யூஸ் ஆகுனாலு வருங்காலத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகு
ஆமா நாம போத்துக்கலா நம்ம பேஃமலி இருக்கிறவங்களுக்கு போடலாள
உம் செரிங்க செரிங்க பரவால்ல அதா சமைக்க கூட தெரியு கைத்தழு கூட இருக்கு பரவாயில்ல இவ்வளவு கத்து இருக்குறீங்களே எனக்கு வந்து அவ்வளவ் கைத்தொழில் தெரியாது சமைக்க கூட அவ்வளவோ தெரியாது ஏதோ ஒண்ணு சமைப்பே அவ்ளோதா
அப்படியா சரி லாஸ்ட்டா மாதிரி அதெல்லா ஏதோ செய்வீங்கில்ல சிம்பிளா
அ உம் ம் அதுக்கு மேல அவ்ளவா தெரியாது நீங்க பரவால்ல நீ உங்க நீங்க நாஸ் டைம் ஓப்பன் நீ அதெல்லா செய்வீங்கள
ஆ நா கூட அதே சேய்வ
ஆமா ஒரே மெத்தட தா ரெண்டுக்கு சேமியாக்கு இந்த எனக்கு ஒரே மெத்தடுதா ஆனால செஞ்சில்லா ம் உம் அல்லா அது வந்து அல்லா ஆ செய்ய தெறியு குக்கர் பிரியாணி தம் பிரியாணிய செய்வே அது அதுக்கப்புறோ வந்து சாதா பிரியாணி கூட செய்வே செய்வ சிக்கன் பியாணி இதுகூட செய்வே
ஆ மட்டன் போடுவிங்களா சிக்கன்
எனக்கு வந்து நெறய ஏ எனக்கு வந்து மட்டன் கூட நா செஞ்சிரு கற சிக்கன் கூட செ மட்டன் செஞ்ச அது தனியா வேக வெப்ப சப்போஸ் சிக்கன் செஞ்சா வந்து அது அதுல வேக வச் வச்சுருவே மசாலா கூடயே ம் எனக் ரெண்டு பிரியாணி இந்த தம் பிரியாணி கூட தெரியு சாதா பிரியாணி கூட தெரியு பாஸ்மதி ரைஸ்ல கூட தெரி தெரியு இந்த புல்லட் ரைஸ்ல கூட தெரியு ஆமா எல்ல ரேசன் சரிங்க தோழி இவ்ள நேரோ உங்க கூட பேசினது ரோங்கோ உங்க நே இவ்ளவ் நேர உங்க கூட பேசினது மிக்க மகிழ்ச்சியா ருந்துச்சு நம்ம நேரம் முடிந்த றிந்து விட்டது மீண்டும் சந்திக்கலாம் பேசலாம்
அது நன்றி
நன்றி ம்